ஹலோ சொல்லுங்க மேடம் ஹ என்ன மேடம் டூட்டி எல்லா முடிச்சுட்டு வந் ட்யலா இன்னைக்கு பியூட்டி டியூட்டி எல்லா முடிச்ட்டு வந்ட்டீகளா
ஆஹ் வந்தாச்சு வந்தாச்சு முன்னாடியே வந்துட்ட
ஓகே மேடம் டீ காஃபி எல்லா முடிச்ட்டீங்களா ஆஹ் இப்பதா வந்த மேடம் நாளைக்கு படத்
ம் ஓகே ஓகே
அதுக்காக கொஞ்சொ பர்ச்சஸ் அது இதுன் சொல்ட்டு வெளிய போயிட்டு அவளுக்கு சர்ப்ரைஸ் கிப்ட் அதுல்லா வாங்கி வச்சிட்டு
சர் சரி
இப்பதா மேடம் வீட்டுக்கு வந்தோ
ஓகே ஓகே என்ன சர்பரைஸ் கிப்ட்டு
அதெல்லா சர்பரைஸ் நாளைக்கு தா போடணு சொல்லுவோ அப்புறோ நீங்க ஏதாது அவுங்களுக் சொல்லிட்டீங்கன்னா லீக் அவுட் ஆயிடோ இல்லையா இங்க வீட்ல ஏகப்பட்ட இந்த பொகச்சல் போடாம் தாக்கணும்
சொல்லாம இருக்கேன்ட்ல
சொல்லாம இருக்கலா ஆனா இப்ப ஏக பட்ட போகச்சல அவங்க அம்மா எனக் தெரியாதனம்மா கால் பண்ட்டே ஆ உங்களுக்கு ஒரு அ கிருஷ்ண ஒரு கடைய ஒண்ணுருக்குது அதுல ஒரு நாள் கேட்டது ரைட் ஐட்டம் ஒன்ன வாங்க போயிருந்தே
ஓகே
சேரி அதுக்காக அவங்கம்மா கால் பண்ணி வாங்குறேன் சொல்ட்டு நாளைக்கு அவங்க பர்பிள் கலர் ட்ரெஸுக கலர
உம்
அதுக்கு அது மாரி ஹேர் பேண்டு கிள்ப்பு அந்த மாரி போடுறத அதுக்கப்புறோ அவங்களுக்கு பர்புல் கலர்ல ஒரு பொம்ம ரப்பர் பே ரப்பர் கேட்டுருந்தா அழிக்கறது
உம்
அதெல்லா வாங்கிட்டு அப்புறோ பென் சில் ஒன்னு கேட்ருந்தாங்கா
உம்
அதெல்லா வாங்கி எல்லா வச்சே
ம்
ஒட்னே அவங்க அம்மாக்கு ஆ ஏ ஒரு இது கேம் எல்லா பண்ணீங்களா
ஓ
முடிஞ்சு போச்சு சோலி
உஹம் பென்சில் லப்பர் தா வேணுமா மா
பண்ற எனக்கு சேத்து வாங்கிட்டு வாங்க
உம்
அப்டின்ட்டாங்க அடுத்து வீட்டுக்கு வந்தங்க
உஹம்
அடுத்து பசங்கள கூப்டுட்டு பரூர் போனோ அங்க அவுங்க ஏற்கனவே ஓட்டிட்டு இருந்தா சைக்கிள கொஞ்சோ ஆல்டர் பண்ணி அந்த சீட் சீட் இன்கிரீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறோ ஸ்டாண்டு அந்த பெல்லு அதெல்லா போட்டு ரெடி பண்ணி சப்ரைஸ் சா குடுத்தோ
சேரி சேரி
அவனுக்கு இதெல்லா பண்ணி கொஞ்சோ இதெல்லா வாங்கி குடுத்தவெட்னே அடுத்து பெரிய பொண்ணுக்கு புடிக்ல
உஹம் உம்
அவுங்க வீட்டுக்கு வந்து அழ ஆரம்பிச்சுட்டாங்க
உஹ்
பாத்தீங்களா உங்க சின்ன பொண்ணுதா உங்க முக்கியமா போச்சு
உஹம்
பர்த்டே ஜூலை செவன் வருது இப்டி பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்கல்ல ஏம்மா உனக்கு பதினநாளு கிப் ட்டுமா செஞ்சிடலா கண்டிப்பா அவளுக் பத்து வயசு எதோ அதனால பாத்திக்கி உட்டே இவளுக்கு பதினாலு வய சாது பதினாருக்கு இங்குட்டுமா நீ எப்டிய சாட் சாட் இப்ப சாதாரண நகைய போட்டுன்னுக்கிற ஃபிரைட் ரைஸூ ஏதாது செஞ்சா கூட சாட்டு அது கூடவே தா போனா தா எனக் டிப்ஸ் குடுப்பா
ம்
தெரியாதனமா டேட் சேட் மசாலான் சொல்ட்டே அவளுக்குனா முட்டா அதுவே வாங்கி தருவியே எனக்குன்னா முட்டு சாட் மசாலா மொளகாத்தூளு உப்புதா வாங்கி தருவீங்களா அவ கூட அவங்கம்மா வேற சேத்துக்கிட்டாங்க
ம்
ப்ப மதியானோ என்னியு வெருப்பேத்துனாங்க
ம்
ம்
அப்புடினாக அவளதா முடிஞ்சிச்சு அம்மா ஒரு பக்கோம் புள்ள ஒருப்பக்காமா போதுன்டா சாமி அப்டி ஆய் போச்சு
இன்ட்டி அவுங்க அவுங்க பர்த்டே வரும்போது கிராண்டா பண்ணிருங்க
சொல்லிட்ட அவுங்க பர்த்துடே வரும்போது கண்டிப்பா செய்றே அப்புடின்னுமோது அதை ஒத்துக்குல என்னால உங்கு வீ இவுளுக்குதா முக்கியோ இவதா உங்ளுக்கு இது எனக்கு நா முட்டு சாஸ் மசாலாவா அவுன்ட்டு நா சொல்லவேல்ல அடுத்து மொளகாதூளா தனியாத்தாளா உப்புத்தூளா அப்புள் அவுங்ளே சொல்றாங்க அவ கிச்சன்லய யே அவுடி எல்லா செய்றா அதனால அப்டி சொல்லுச்சு